க்கம் தோழி சொல்லுங்க தோழி
நலமா இருக்கீங்க தோழி உங்களுக்கு சமயல் எதுவு தெரியுமா தோழி ய உங்களுக்கு புடிச்ச சமயல் எது
தெரியுந்தோழி டெய்லி வீ்ட்ல தான நானு சமைக்குற நாங்க காலையில ஒரு உணவு செய்வோம் மத்தியானம் ஒரு உணவு செய்வோம் மறுபடி இரவு உணவு உணவு செய்வோ காலையிலே செஞ்சு வெச்சா யாருமே சாப்டமாட்டாங்க அதனால நாங்க வந்து மூண் நேரமு மூணு உணவு செஞ்சுதா தோழி ஆகணு
நீங்க ரொம்ப ந ரொம்ப சுவையா செய்ற உணவு மாரி எதோ சொல்ல முடியுமா தோழி
அசைவ உணவு நல்லா செய்வங்க அசைவ உணவு பாத்தீங்ன்னா இப்ப கோழி மீனு அது ரெண்டு பாத்தீங்கன்னா நல்லா செய்வே வீட்ல அவுங்களுக்கு புடிக்கு நல் விரும்பி சாப்புடுவாங்க கொழந்த இருக்கனால கொழந்தைக்கு மட்டு தனியா இப்ப கோழி எடுத்தோ அப்டின்னா தம் கொழந்தைக்கு வந்து தனியா சூப்பு வெச்சு அது தனியா கொழந்தைக்கு தர்ணு இப்போ நாங்க ரெண்டு பேரு அப்படின்னா நாங்க ரெண்டு பேத்தக்கு கொஞ்சோ காரம நல்லா சுவையா செஞ் சி அது நாங்க சாப்புடுவோ
கோழிக்குழம்பு செய்முறை சொல்றீங்ளா தோழி
செய்முறை உங்களுக்கு வேணுங்ளா
ஆ ஆமாங்க தோழி
ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வானலியில வந்து கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்ன்னா அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது மிளகு ஜீரகோம் அடுத்து சோம்பு பட்ட கிராம்பு அது எல்லாத்தியு வந்து ஃபஸ்ட் வந்து வருத்துக்கிணு தனியா செரிங்ளா வருத் து தனியா வெச்சுக்கிணு அது கூடவே வந்து லைட் சும்மா ரெண் ரெண்டு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு ரெண் ரெண்டு மட்டு அதலோடையே சேத்துக்கோங்க சேத்து நல்லா வறுத்து தனியா வெச்சுக்கோங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காய இருக்கு பாத்தீங்ளா சின்ன வெங்காயத்த உரிச்சு அத வணக்கி வெச்சிண்ணு சின்ன வெங்காயோ உங்களுக்கு தக்காளி வேணு அப்படின்னா போட்டுக்லா இல்லேனா விட்டுர்லா சின்ன வெங்காயம் வணக்கி நல்லா வணக்கிட்டு அதுலியே பாத்தீங்ன்னா நம்ளு க்கு மசால் நீங்க அரச்சு வெச்சிருந்தீங்க அப்டீனா அது போல்லா கடைல வாங்கற மாரி இருந்துச்சு அப்பிடினா கறிமசால் தூள் இருக்கு பாத் தீங்ளா அது சிக்கன் மசால் தூளு அது ரெண்டுமே தா நா போடுவே நான் அதிகோ இது ரெண்டு மட்டுந்தா அப்பறமான்டு நம்ம அரைக்கிறதுக்கு மொளகா இருக்கு வர மொளகா இருக்கில்லீங்ளா ரெண்டே ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணு அது ரெண்டு போட்டு இந்த சின்ன வெங்காயோ வணக் க்கம்மோதே அந்த ஹீட்ல அந்த அது சூடா இருக்கு பாத்தீங்ளா அதுலே இந்த தூளு ரெண்டு மொளகாவு போட்டு நல்லா வணக்கி வெச்சுக்கணு
அப்றோ உங்ளுக்
வணக்கி வெச்சுட்டு அப்பறோனா அடுத்தது வந்து பாத்தீங்னா நீங்க குக்கர்ல செய்றீங்க அப்டின்னா குக்கர்ல எண்ண உ வெச்சிட்டு எண்ண ஊத்தி இந்த ஃபஸ்ட்டு வந்து கறி இருக்கு பாத்தீங்ளா நீங்க எத்தன அர கிலோ எட்த்திர்ந்தாலு செரி இல்ல கால் கிலோ எட்த்திர்ந்தாலு செரி அந்த கறிய போட்டுட் டு எண்ணைலே ஃபஸ்ட் நல்லா வதக்கணு ஃபஸ்ட் எல்லா ஒட்டிக்கு எண்ணைல கொஞ்ச நேரோ விட்டீங்னா தனித்தனியா வந்துரு அது வணக்கி எடுத் அத வணக்கி விட்க்கோங்க அத வணக்கிட்டு இப்ப இந்த பக்கோ அத வணக்கிட்ருக்கும்போதே நம்ம கொத்தமல்லி அந்த பட்ட சோம்பெல்லா வணக்கி வெச்சிருக்கோல்ல தனியா அது அந்த பவுட்ர வந்து தனியா அரச்சு வெச்சுக்கணு மிக்ஸில
ம்
அரச்சு அந்தத்தூள் போடணு அடுத்தது இந்த வெங்காயோ இது நல்லா கறியோட நல்லா வணக் வணக்குனதுக்கப்றமா எண்ணைலயே அந்த இது இருக்கு பாத்தீங்களா வெங்காயோ, மொளகாத்தூளு அதெல்லா போட்டு அரச்சி வெச்சிருக்கோல்ல வணக்கி வெச்சிருப்போ அத தனியா மிக்ஸில அரச்சிட்டு அது இது கூட சேத்துக்கணு த்துட்டு தேவையான அளவு உப்பு போடணு
ஓ செரிங்க செரிங்க
நீங்க வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அது வணக்கம்மோது அ நீங்க அடுத்ததா கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கெளறி விடணு அந்த தண்ணி எனச்சி எ கோழிலே தண்ணி விடு நம்ம அரச்சி இப்ப ஊத்தீர்க்கோ அதுல தண்ணி விடு நல்லா அத வணக்குனதுக்கப்பறோ தேவையான அளவு நம்ம கொழம்புனா எவ்ளோ அளவு தண்ணி ஊத்தணு நமக்கு தெரியு இல்லயா வீட்டுக்கு எவ்ளோ தேவப்படு அப்பிடின்னு கொழம்பு அதுக் கு தகுந்த மாதிரி நம்ப தண்ணி ஊத்திக்கணு தண்ணி ஊத்தி ரெண்டே ரெண்டு விசில் இல்ன்னா ஒரு வி சில் போது விசில்ல போட்டீங்க அப்டின்னா
ஓ
கோழிய பொறுத்த வரைக்கு ஒரு விசில் விட்டீங்ன்னாவே நல்லா வெந்துரு நம்ம சாப்பட்றதுக்கு நல்லாருக்கு நா கொழந்த அது சாப்பட்றனால நா வந்து ரெண்டு விசில்வுடுவே நல்லா கொ கொழ கொழன் வேகுணு அப்டிங்கறத்துக்காக அதுலே உங்களுக் நல்லா வெந்துரு இது வந்து சிம்ப்பிளா இது செய்யறத் தா இதுவே இதுதா நா டெய்லி இப்ப செய்யறது இதுலயு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கு இதே நீங்க வந்துட்டு கெட்டியா செய்ணு இப்ப கொழம்பு வச்சிட்டு இதுலே வந்து த கறி தனியா எடுத்து வணக்கி வப்பாங்க தெரிங்ளா
ஆ ஆமா தோழி
அதுக்கு வந்து இந்த மசாலா அரச்சிருப்போம்ல அதெல்லா கொஞ்சொ தனித்தனியா எடு த்து வச்சிட்டு வெங்காயோ தக்காளி மட்டு நீங்க வணக்கி வெங்காயோ தக்காளி வணக்கி விட்டு இந்த கறிய கொழம்புலருக்ற கறிய எடுத்து அதுல போட்ருங்க வெங்காயொ தக்காளி வணக்குனதுல போட்டு இந்த மசாலா அரச்சத கொஞ்சோன்னு எடுத்து வச்சிருப்பீங்கள்ல அது அதுல போட்டு நல்லா வணக்குனீங்னா தண்ணி எதுமே ஊத்தக்கூடாது வெறு இந்த மசால் மட்டு போட்டு வணக்கி வச்சீங்கன்னாவே அதே சூப்பராருக்கு உங்ளுக்கு
செரிங்க தோழி
நீங்க எத விரும்பி செய்வீங்க
எனக்கு சமையல் தெரியாது தோழி
வேற எதாவ்து இப்ப அம்மா செய்றாங்க அப்டின்னா கூடருந்து பாக்கறது அந்த மாரி எதா செய்வீங்ளா
ஆ உர்ளக்கழங்கு செய்வோ தோழி
எந்த மாரி செய்வாங்க
உர்ளக்கெழங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அத கட் கட் பண்ணிக்க நல்லா வெட்டிக்கிட்டு அத்ல வெங்காயோ வெங்காயத்தையு கட் பண்ணி வச்சுக்கனு தோழி
சொல்லுங்க
தோழி கே அ உர்ளக்கெழங்க நறுக்கி வச்சுக்கனு தோழி
ஆ சேரிங்க
நறுக்கி வச்சிட்டு வெங்காயமு நறுக்கி வச்சுக்கனு அப்றோ கடாய்ல வந்து எண்ண ஊத்தி ட்டு அல்ல கடுகு போட்டு அப்றோ வெங்காயத்தெல்லா நல்லா வதக்கிட்டு அப்றோ உர்ளக்கெழங்கயு ஆ வதக்கிட்டு நம் தேவயான அளவு தண்ணிய ஊத்திட்டு அப்றோ உப்பு போட்டு வேகவெ தோழி அது மெளகாத்தூள் போட்டுக்கனு
சேரிங்க
எனக்கு அவ்ளோவா சமையல் தெரியாதுங்க தோழி
நா சொல்ற மாரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க வெறு எண்ண மட்டு ஊத்தி அதுல உர்ளகெழங்க போட்ருங்க கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி உர்ளகெழங்க அதுல போட்ருங்க போட்டு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி அது நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்பறமா ஓரளவு உங்களுக்கு வேவ்றது தெரியுல அதுலே பாத்தீங்னா மெளகாய் தூள் இருக்கு பாத்தீங்ளா அது கொஞ்சமும் மெளகு தூள்
ஆ செரிங்க தோழி
இது ரெண்டு மட்டு போட்டு நல்லா சு அந்த தண்ணி சுன்றளவுக்கு நல்லா வணக்கிட்டேருங்க உஹ உம்
ஆ செரிங்க தோழி
ஆ அது சூப்பராருக்கு நாங்க அடிக்கடி செய்வோ இப்ப தேங்கா பால் சாப்பாடு செய்யமோது அது கடிச்சுக்கிறதுக்கு இந்த உருளக்கிழங்கு செய்வோம் சூப்பரா இருக்கும் நீங்க இதுல வெங்காயம் தக்காளி எதுவுமே சேக்க தேவல்ல
ஆ செரி
வெறும் இந்த மிளகாய் தூளும் மெளகு தூள் இது ரண்டு மட்டும் போட்டீங்கன்னாவே டேஸ்ட்டா நல்லா இருக்கும் அடிபிடிக்க விடக் கூடாது நாம நேர்ல இருந்து பா பாத்துக்கிட்டே இருந்தோம்னாவே நம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பின்னாடி எதோ சவுண்டு கேக்கற மாரி இருக்கு
இல்ல எங்களுக்கு
ஏ
இரச்சலா இருக்கா
கொஞ்சம் டப் டப்ன்னு சவுண்டு கேக்கற மாரி இருக்குங்க
இப்ப கேக்குதா தோழி அந்த மாரி
நீ இப்ப கேக்கல இப்ப பேசமோது கேட்டுச்சினா வேனா சொல்றே வேற எதாவது உங்களுக்கு கேக்கணுங்களா நீங்க உங்களுக்கு காரமா புடிக்குங்களா இல் ல இனிப்பு புடிக்குமா
காரந்தா தோழிப் பிடிக்கும்
இனிப்பு வகையெல்லாம் பிடிக்காதுங்களா உங்களுக்கு
ம் இனிப்பு வகையிலா புடிக்காது தோழி
ன்த் ஐங்கா க கடையில வாங்கி சாப்பறதுல்ல அந்த ரைஸ் நூடல்ஸ் அந்த மாரி பிடிக்குங்களா அதெல்லாம்
கடையில வாங்கி சாப்படுமோதா ஆ அப்டி புடிக்கும் தோழி அதும் பிடிக்கும்
அதுல எது உங்களுக்கு அதிகமா விரும்பி சாப்டுவிங்க
அதிகமா ஏ ப்ரைட் ரைஸ் சாப்புடுவன் தோழி
செரிங்க நீங்க அடிக்கடி கடையில சாப்பற பழக்கம் இருக்குங்களா
ஆ இருக்கு ஆடர் போட்டு சாப்பறது இந்த மாரிதான் தோழி பாக்க போயிட்டுருக்கு அமௌன்ட்டு ஒங்களுக்கு வந்து ஆன்லைனிங் ஆன்லைன் ஷாப்பிங் புடிக்குமா இல்ல ஆஃப்லைன் ஷாப்பி்ங் புடிக்குமா தோழி
இல்ல நேர்ல போய் வாங்கறதா புடிக்கும் ஏனா நானு வீட்லே தா இருக்கேன் நாளை இப்ப வாரத்துல பாத்தீங்கன்னா ஆறு நாள் நான் வீட்ல தா இருப்பன் பா யா ஞாயித்துக்கெழம ஒரு நாள் தா நா வெளியவே போ முடியும் எல்லாமே அங்க வீட்லே எல்லாமே வாங்கி குடுத்துருவாங்க அதனால வெளியே போற அந்த சூழ்நெல எனக்கு அமையவே அமையாது அப்ப என்னக்கே ஒரு நாள் எனக்கு வெளிய போற தான எனக்கு புடிக்கும் அப்ப வெளிய போயி பாத்து வாங்கறதான சந்தோஷமா இருக்கும்
அப்ப எதோ ஒரு தாட் டி நா ஞாயித்துக்கெழமன் பாத்தீங்கன்னா நா வெளிய தா போவன் நெனைப்பன் வெளிய போயி எதாவது ஒன்னு வாங்கிட்டு அங்க எதாவது சாப்ட்டுட்டு நா வீட்டுக்கு வந்துருவோம் இல்லையா எந்த பொருள் வேணுமோ
நாங்க இப்போ இப்ப காலையிலந்து இப்ப சமச்சு சாப்ட்டோ அப்டின்னா இப்பி இந்த ச மாலை வேலைல இப்ப ஃப்ரீயாயிர்வோ அதனால அப்ப நாங்க வெளிய போவோ வெளிய போயி என்னன்ன பொருள் வேணுமோ அதெல்லா வாங்கிட்டு அப்றோ நாங்க வீட்டுக்கு நைட் வந்துருவோ
சரிங்க தோழி
நீங்க அந்த மாதிரி வெளிய போவீங்ளா
ஆ போவோ தோழி எனக்கு நேர்ல போய் வாங்குறதா புடிக்கு ஏன்னா அப்பதா தரமா நம்ம வாங்க முடியு வாங்குற
ஆம்மா ஆம்மா
ம் நம்ம இப்போ ஒரு எடத்துக்கு போனோனா நம்ம அந்த எடத்த பத்தி நெறைய தெரிஞ்சுப்போ
ஆ நேர்ல போனா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலா நம்ம இப்ப வீட்ல இருந்தோனா அந்த பொருள் எப் ப்டி என்ன ஏது எதுமே நம்ளுக் தெரியாது இல்லயா இப்ப நேர்ல போயி நம்ம கேட்டு கூட வாங்லா இது நல்லாருக்குமா நல்லாருக்காதா ஒரு உடை வாங்கறதுனாலு நம் போட்டு பாத்து வாங்லான் வச்சுக்கோங்ளே இப்ப புடிச்சிருக்க அப்படிங்கபோது இல்லன்னா லூசாருக்கு இல்ல டைட்டாருக்கு இதே நம்ம நேர்ல போனோம்னா அங்க போய் போட்டு கூட போத்து வாங்லா இப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அது திருப்பி ரிட்டன் கூட பண்ண முடியாது அங்கன்னா திரும்ப குடுத்துட்டு வேற கூட வாய்ங்க்லா
ஆமா தோழி
நீங்களு அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாக்றீங்க
ஆ சரி தோழி நன்றி தோழி மீண்டு இன்னொரு இணைப்பு